ஓ
ஹலோ வணக்கம் தோழி
ஹலோ
வணக்கம்
வணக்கம் கேக்குதா தோழி
கேக்குது கேக்குது
நிம்மதி
இப்ப சினிமா எப்டிலா போய்கிட்ருக்கு எதாவது தெரியுமா உங்களுக்கு
என்னாச்சு என்ன விஷ் என்ன செய்தி
சினிமா எப்டி போய்கிட்ருக்கு சினிமாவால பசங்கலா நல்லபடியா இருக்கானுங்களா கெட் ட்டு போறாங்ளா எதாவது தெரியுமா
சில விஷ்யங்கள் பசங்க கெட்ற மாரிதா இருக்குது சில விஷ்யங்கள் அத அதுல நம்ம பு நல்லதா இருந்து நம்ம அத எடுத்துக்கணு அது கெட்டது இருக்கதா செய்யு எல்லா இதுலயுமே கெட்டது இருக்கு நல்லது இருக்
கெட்டதுன் கொஞ்சோ சொல்ல முடியுமா
எது நல்லது எது கெட்டதுனா அதுல வர ஆ என்னது அதுல வர கொலைகள் அதுல வர திருட்டுக்கள் அதெல்லா கெட்டது அத அதுல உதவி செய்றாங்க ஒரு ஒருத்தவுங்களுக்கு ஒருத்தவுங்களுக்கு எ இது பண்றாங்க ஒருத்தவுங்க மறைமுகமாவு உதவி செய்றாங்க உங் ஒருத்தவங்களுக்கு சொல்லி குடுக்குறாங்க ஒருத்த த ஆர்வோ காட்றாங்க ஒருத்தவுங்க இது பண்ணணு முயற்சிக்கணு முயற்சிய பத்தி சொல்றாங்க எவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கதான செய்யுது
ஆமா தோழி ஆனா சினிமா ஒரு வகையில கொழந்தைங்களுக்கு எவ்ளோ கேடு கண் விளைவு இருக் க்கு எவ்ளோ கேடு கேடு விளைவிக்கிற மாரி தான நெறையா சினிமாலேயே எடுக்குறாங்க இப்ப எது நல்ல விஷ்யமா நடக் த்துறாங்க இப்ப எடுக்குறாங்க எதுவுமே நல்லாவே இல்ல அந்த மாரிதான
உலகத்துல இருக்குறததா உலகத்துல இருக்குற விஷயங்க தானே சினிமாவு காட்றாங்க
சினிமால காட்டதா செய்றாங்க ஆனா அந்த பாத்து பிள்ளைங்க எவ்ளோ கெட்டு போறாங்க அந்த சினிமா என்னன் நல்ல நல்ல முறையிலயா எடுக்குறாங்க சினிமாவ பாத்தாலே நமக்கே பயமா இருக்கு கொழந்தைங்களுக்கு அது காட்டணுமா வேண்டாமா அப்டின்ற மாரிதானே இப்போ நடந்துக்குறாங்க எல்லாரு
அது என்னவோ கரெக்ட்டு தா தோழி நம்ம கொழந்தைங்களுக்கு அத காட்டக்கூடாது நம்ம கொழந்தைங்களுக்கு வேற இது வேற இதுல நம்ப வந்து முன்னேற்ற ற தரணு படிப்பு இதுல அவுங்களுக்கு அவுங்களுக்கு எதுல்லா ஆர்வமா இருக்குது அப்டின்ட்டு நம்ப நம்பதா சொல்லி தர்ணு நம் மா கொழந்தைங்களுக்கு மொதல்ல என்ன நம்ம என் எத கத்து குடுக்குறோமோ அதுதான அவுங்களு கத்துப்பாங்க நம்ம எப்டி இருக் க்குறோமோ அத பாத்துதா அவுங்களு கத்துப்பாங்க
புள்ளைங்களு பாக்குறாங்க போன் எவ்ளோ கெடுதலா இருக்கு போன்ல யூ ஐய் ரேஸ் எவ்ளோ மோசமா இருக் க்கானா எல்லா கொழந்தைங்களு அத தாங்க பாக்கனுன் விருப்பமே பட்றாங்க
அதுவு கரெக்ட்டுதா ஆனா நம்ப பழக்குறது தானே நம்ப மொதல்ல அத உக்க அ இ ப்ப வந்து குடுக்க வேண்டா அவுங்களே கத்துக்குறாங்க எப்டி ஆ ஆ ஓப்பன் பண்ணணு
கத்துக்குறாங்களே எ எத எத காட்டக்கூடாதுன் நெனக்கிறோமோ அது எல்லாமே அவுங்களே கத்துக்குறாங்க எப் எப்டி கத்துக்குறாங்கன் நமக்கே அதிஸ்யமா இருக்கு என்னடா இந்த கொழந்த இப்புடி ஆன் பண்ணுது நமக்கே தெரியாம அப்புடின்ற மாரிதா இருக்கு
நம்ப இருக்கம் போது நம்ப காலத்துல வ இருக்கம் போது நம்பளுக்கு எடுக்க கூட தெரியாது எடுக்குறதுக்கு நம்ப பயப் குடுவோ அது என்னவோ தப்பான பொருளு அது நம்ம எடுக்க கூடாது அப்டின்னு நம்பள மெரட்டி வச்சுட்டு இருந்தாங்க அத எடுத் தாவே திட்டுவாங்க ஏ எடுக்குறீங்க அப்டின்னு ஆனா இப்போ சர்வசாதார்ணோ அவுங்களுக்குன்ட்டு தனியா குடுக்குற அளவுக்கு
ஒரு ஒரு வயசு புள்ளைக்கெல்லா ஃபோனு தனியா குடுத்துருக்காங்க நா இப்போ ஒரு கட வீதிக்கு போனே அந்த அந்த புள்ள கைல ஐ மூணு ஐ ஃபோன்லா என்ன விக்கிற வெலக்கி கேட்டா அது என்து அப்டீன்னு சொல்லுது அந்த கொழந்த ஃபோன வாங்கிய அளவுக்கு ஒரு ஒன்ற வயசு ரெண்டு வயசுதா இருக்கோன் நெனக்கிற அந்த கொழந்தக்கி அந்த கொழந்தக்கில்லா ஒரு தொலைபேசி தேவையா எனக்கு அப்டிதா தோணுச்சு நீங்க அத பத்தி என்ன நெனக்கிறீங்க தோழி
அது மிக தவறான செயல்தா இருந்தாலு நம்ப வீட்ல இருக்குற கொழந்தைங்களுக்கென்னப் பண்றோ நம்பளுக் வேல இருக்குது இப்ப வேல செய்றோ அப்ப என்ன பண்றோ நம்போ ஃபோன குடுத்துட்டு தான நம்போ வேலயே செய்ய ஆரம்பிக்குறோ அவ அத செஞ்சானா அவ அந்த ச நம்ப அத கட கட கடனு வேலைய முடி இப்போ அந்த நெனப்புதா நம்புளுக்கு வருது ஆனா நம்ப என்ன நெனைக்கறோனா பசங்களுக்கு சா வெளையாட்டு பொருள்கள் குடுங்க புக்கு குடுங்க அவுங்குளுக்கு ஏதாச்சு ஒரு மியூசிக் ஆ இ இசை கருவி அது மாரி குடுங்க அத அவந் சும்மா தட்டத்தட்ட நீ சத்தங் கேக்கும் போது அவுங்களுக்கோ அது புதுசாதான இருக்கோ தோழி
தேன்னு உண்மதா தோழி ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னாலுமே அவுங்குளு க்கு எத்துவுமே புரிய மாட்டேங்கிது மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் தா கேக்குறாங்க
அது என்னவோ உண்மதா தோழி எவ்ளோக்கு எவ்ளோக்கு அந்த ஆ என்னாது நாடு வளர்ச்சி ஆகுதுனு சொல்றாங்க ஆனா அதுல இருக்குற நல்லது இருக்குது தீயது இருக்கு ஆனா நம்ப நல்ல புக்கு ஆனா தீயதோ வருது
இப்ப எடுத்தாலே ஒரு தொலைபேசில நம்ம நார்மலா ஒரு யூ ட்யூப் பாக்றோ வெய்ங்க எதாது ஒரு ஆடு வந்துடுது நடுல அந்த ஆடு பாக்ற மாதிரி கூட இல்ல ஆனா புள்ளைங்க எவ்ளோ மோசமா பாக்குறாங்க அப்டீன்னு நமக்கு அச்சமாருக்கு
இன்னா பண்றது அவ் அ இ சொல்றவுங்களுக்கு இதுல்ல நம்ம பாக்குறோ நம்மளோ குடுக்குறோ இ சொன்னா பிள்ளைங்களுக்கோ குடுக்காதீங்க ஏ குடுக்குறீங்க அப்டீன் மருத்துவரு சொல்றாங் அந்த கண்ணுக்கு எவ்ளோ அது கெடுதி தெரியுமா சும்மா அது இருபத்தி நாலு மணி நேரமு பாத்துக்கிட்டே இருந்தா என்னாத டவரு கொஞ்சோ கம்மி அப்டீன்றாங்க அந்த விரல் படுறதுனால அந்த ரேகை அழியறதுனால கூட நோய்ன்றாங்க அந்த ஃபோன் எடுத் இருக்கறதே தவறு அப்டீன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு
இப்போ அப்புடிதா இருக்கு ஒரு நா ஒரு சும்மா கொஞ்சோ நேரம் அ வெச்சுக்கலா அப்புடீன்னு பாத்தாலு நம்மளாலே பாக்க முடியாத அளவுக்கு அப்புடி வெளம்பரங்கள் வருது அதுல அவுளோ வெளம்பரோ தேவையா நம்ம பெரியவங்களுக்கே தேவையா அப்டின்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு க இந்த வெளம்பறங்கள் அவ்ளோ ஆ பாசமா இருக்கு என்னால சகிச்சி கூட பாக்க முடியுல இப்ப கொழந் தைக்குலா எப்டி குடுக்கறது யோசிக்கவே
அதே தா அதத்தா சொல்றே அ கொழந்தைங்களுக்கு வந்து நம்போ அவ் கொழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம ஃபோ தொலைபேசிய பயன்படுத்தவே கூடாது அவுங்குளுக்கு நம்ம ஆர்வோ காட்டணோ இத செய்யணு இத வைக்கணு நம்ம சமைக்கும் போது சமையல அறையில கூட என்ன பண்ணணு நம்ம கூட வெச்சுக்கணு எந்தப்பொ கொழந்தையா இருந்தா என்ன கூட வெச்சுக்குறே இது செய்யம் போது இந்த வேலைய செய்யமா சொல்லணு இதாம்மா வேல இத மாரி செய்யணு இத நீயு செய்யணு அப்டின் நம்ப சொல்ல சொல்லதா ந ப ப கொழந்தைங்களுக்கு மனசுல பதி ஓ இது வேல போல இத நம்ப செய்யணும் போல இத எடுத்து வைக்கணு போல நம்போ நம்போ சொல்லி குடுக்குற ஏரியால்தா எல்லாமே இருக்குது தோழி
அது என்னொ உண்மதாங்க இந்த வீட்ல பெரியவங்ள என்ன சொல்றாங்க ஆம்பல புள்ளனா அந்த வேல செய்க்கூடாதுமா பொம்ளப்புள்ளதா இந்த வேல செய்ணு ஏ தட்டு எடுத்து வெக்க சொல்ற அதெல்லா ஆம்ப்ள பிள்ள செய்க்கூடாது அந்த ஆம்பள பிள்ளக்கி என்னோ ரெண்டு கம்பு மொலச்ச மாதிரியு பொம்பள பிள்ளைங்க என்னவோ வீட்டு வேல செய்ணு அடிமிய ன்ற மாரியு அப்படிதா நடந்துக்கிறாங்க சின்ன கொழந்தைங்க கூட செய்ய வுட மாட்டறாங்க
அதத்தா நம்ம ஒடச்சி வெளியே வரணு இப்போ நா தார நீங்க சொல்றீங்க இந்த தொலைபேசில எவ்வளோ வந்திருக்கு அப்டின்ட் ஆனா சில மூட நம்பிக்கைகள் வந்து இன்னு இருக்கதா செய்து இவுங்க அவுங்க இந்த வளர்ச்சி வளந்து கூட ஆனா சில வீட்ல என்ன சொல்றாங்க பாருங்க கொழந்தைகள பாகுபாடு பாக்கரங் இது அந்த கொழந்தைதா செய்ணு இது இந்த கொழந்த செய்ண் அப்டி இல்ல எல்லா கொழந்தைளுமே செய்ணு அப்போ ஒரு கொழந்தைக்கு ஒரு கொழந்தை சளிச்சதா இருக்க கூடாதுல எல்லா எடத்துலுமே எல்லாருமே சமம் தானே சொல்றோ
அது சமன்ற அளவுக்கு பெரியவங்களுக்கு புரிய மாட்டேங்தே நம்ம ஒரு வேல நம்ம நம்ம சாப் புறோன் வைங்களே அந்த சாப்பாடு தட்ட எடுத்து எனக்கு ஒரு கொழந்த இருக்கா அந்த கொழந்தைய அத எடுத்துட் போய் வெக்க சொன்னா அவ பைய அவனயேம்மா வேல வாங்குறாங்க பைய இப்பவே செய்யுன்னு எந்த அவசியமே இல்லியே பையனல்லா சொல்லாத வேலை சொல்லாத பையனா என்ன பையனு செய்ணு சாப்ட்ட தட்ட கழுவனு அதலா சொன்னா அந்த பெரியவங்கள்க்கு புரிய மாட்டேங்கிது
அப்டிதா நம்ப வளக்கவே கூடாது எந்த கொழந்தையா இருந்த என்ன செஞ்சுதான ஆகொணு அ ஒரு பெண் அ ஒரு ஒரு கொழந்தையை மட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்ல கூடாத் அந்த கொழந்தை மேல மட்டு எல்லாத்தியுமே திணிக்க கூடாது எல்லாருக்கு சரி சமம் எல்லா வேலையு சரிசமமா பிரிஞ்சா வேலயு சீக்கிரோ முடியு நேரமு மிச்சமாவு குடும்பத்தோட நேரத்த செலவழிக்கிற மாரி இருக்கு எல்லாருமே சேந்து செஞ்சாதான ஒரு கை தட்னா மட்டு ஓச வராது ரெண்டு கை சேத்து தட்னாதா ஓசையு வரு அது மாரிதா எல்லாமே ஒன்னா சேந்து செஞ்சா சீக்கிரோ முடியு அது நம்பதா புரிய வெக்கணு சில குடும்பங்கள் புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்காது
அது நம்ம புரிய வெக்கிணு நெனச்சாலு நீ எல்லா அத சொல்லாத நா உன்னோட பத்து புள்ளைய வளத்தவ எனக்கு தெரியாதா அதுல்லா அப்படின்ற அளவுக்கு அவுங்க அப்டி நம்ள நம்ள மாத்தி பேச வெக்கிறாங்க அத எனக்கு என்ன செய்யறதுனே தெரில தோழி
நம்ம சொல்லணு இல்ல செய்யணு அப்பதா அ அவுங்களுக்கு தெரியு இல்லன்னா என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கள் தவறான வழியில தா போவாங்க இதெல்லாம சொல்லி சொல்லிதா இந்த மாரி இந்த செய்யணு அப்போ ஒரு எடத்துக்கு போனா அவுங்களுக் நம்ம இப்போ கொழந்தைய பாத்து பெருமைப்படுலா பாரு அந்த கொழந் எல்லாமே செய்யுது ஆ ஆ அந்த அம்மா எவ்ளோ சொன் சொல்லி குடுத்து ப்ப இதா வளத்துக்கறாங்க பாருங்க அப்டின் நம்மளுக்குதா பெரும கொடுக் அப்போ சொல்லம் போது மட்டு என்ன கூட இருக்கறவங்க வந்து என்ன பண்ணிப்பாங் ஆமாமாம ஆமா நா தாமா சொல்லிக்குடுத்தே அப்டின் பாராட்டுதா வாங்கிப்பாங்க இப்போ சொல்லுவோ அவுங்க வீட்ல இத செய்ய சொல்ல கூடாது அது செய்ய சொல்லக்கூடாது ஆனா ஒரு வீட்ல போயி அந்த கொழந்த அந்த வேலையை செய்யும் போது அந்த கொழந்தைங்க பாராட்டு உங்களுக்கு சேத்துதா கெடைக்குமே
அதுதா தோழி வெளியே போகும்போது ஒரு கொழந்த ஏதாவது இப்போ எ கொழந்தைய இருக்கட்டுமே வெளிய போகும்போது அவனுக்கு ஒரு வேல சொன்னோனா டக்குன்னு அவன் செஞ்சுட்டானா அப்பாட சும்மா பாரு எப்டி இருக்காம்பாரு அப்டின்னு சொல்லிதா எல்லாரு சொல்றாங்களே தவர வேற எதுவுமே சொல்ல மாட் தீட்றாங்க அந்த ஒரு அந்த அம்மாக்கு ஒரு பாராட்டு கெடைக்க மாட்டேங்குது அந்த பாராட்டு கூட அவங்க எடுத்துக்கணும்னு நெனைக்கிறாங்களே தவர அந்த அந்த அந்த பாராட்டுக் தகுந்த மாரி அவங்க நடந்துக்க மாட்றாங்க வீட்டுக்கு வந்தால் வேற மாரி வெளியே போனால் வேற மாரியி ல்லாம் நடந்துக்கிறாங்க பாருங்க தோழி
ஆது இங்க பாருங்க நீங்க சொல்றீங்க இந்த நாடு வளர்ச்சி ஒன்னும் எவ்ளவோ போயி ஆனா சில இதுல பாருங்க நம்மோ முடங்கி தா கெடக்றோம் நம்போ நம்போ ஃபோல்டா சொல்லணும் இல்ல இது தவறு தவறுன்னு சொல்லி சுட் டி காட்னாதா அவங்களுக்கு தெரியுது தவறு அப்டின்ட்டு நம்போ வாய மூடிக் கிட்டே இருந்தோன அப்டிதா சொல்லுவாங் அதனால எது கரெக்ட்டு எது தப்புன்ட்டு நம்மதா சொல்லி தரணு அவங்களுக்கு
எவ்ளோ சொல்லி கொடுத்தாலும் புரியாததுனு அவைஸ் இருக்கதானே செய்றாங்க வீட்ல நம்ம என்ன சொன்னாலு நீ என்ன சொல்றது நா என்ன கேக்கறது ஓ வயசென்ன ஏ வயசென்னா எனக்கு நீ சொல்லி குடுக்குறியா அப்டின்ற ஒரு மன பக்குவத்துல தா இருக்காங்க தோழி சினிமாவில எவ் ளோ பாத்து முன்னேறுனாலும் ஆனா இன்னு வளராம இவ்ளோ பேர் இருக்கதா செய்றாங்க
பாருங்க இதுல இது இந்த நல்ல விஷயத்த தா நம்ப எடுத்துக்கணும் பாருங்க அதுல எவ்ளவோ சொல்றாங்க நீங் திரைப்படத்துல வந்து எவ்ளோ தவறுகள் இருக்குது ஆனா திரைப்படத் துல எவ்ளவோ முன்னேறி பேயிட்டாங்க பெண்கள் முன்னேற்ற பண்ற மாரி காட்றாங்க பெண்கள் வீட்ல இருந்து வெளியே வந்து சம்பாதிச்சு துணிச்சலா தண்ணி கால்ல நின்னு சம்பாதிக்கிற மாரி காட்றாங்க கணவன் இல்லாம அந்த கொழந்த ஒரு தாயி எப்டி வளக்றாங்கனு காட்றாங்க எவ்ளவோ காட்றாங்க ஆனா இருந்தாலும் அதுலருந்து நல்ல விஷயத்த யாருமே எடுத் த்துக்க மாட்டேங்கிறாங்க திரைப்படத்துல எவ்ளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது